ஹலோ
ம் சொல்லுப்பா என்ன பண்ட்டுருக்க
ஆ இப்பதான்பா சாப்ட்டோ
இன்ன சாப்பாடு
இன்னைக்கு வந்து தோச அப்புறோ சாம்பாரு இட்லி பொடி அப்புறோ ப்பா வந்தாரா
ஓ
அப்பா வந்து பாப்பாங்க கேட்டாங்கன்னு சொல்லி சில்லி மொதல் சில்லி எடு கறி எடுத்தரே சில்லி போடுறனாரு நானு ஸ்கூலுக்கெல்லா இன்னிக்கு அலைஞ்சதுனால கொஞ்சோ கால் வலி படுத்துட்டே
அனால இல்லப்பா என்னால முடியல சி சில்லியே வாங்கி கொடுத்துருப்பா இல்லைன்னா ஞாயித்துக்கிழம எடுத்துக்கலா அப்பிடின்ன இல்ல பா ப்பா கேக்குறா ஆஹ் சில்லி வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு பெரியவல விட்டு ப்பட்டு போட்டு சின்னவளை கூட்டிகிட்டு போய் சில்லி வாங்கிட்டு வந்தாரு - அப்புறம் பாார்பப்பாங்க சில்லி சாப்பிட்டாங்க தோசை ஊட்டி விட்டேன் அப்புறம் கொஞ்சம் சில்லி இருந்துச்சு அப்பாக்கு கொஞ்சம் நானும் ஒரு ரெண்டு பீஸும் தோசை ஒரு ரெண்டு தோசை மட்டும் சாப்பிட்டேன் என்ன தெல பசியே இல்லை வெயிலுக்கு தண்ணிதான்
இ ரெண்டு நாளா அப்பா வந்துட்டுக்க உ
ஆமா ஏதோ தம்பிட்டு ஏதாவோ பிரச்சனையாட்டு இருக்கு
ஏதோ பேசு ஏதோ சால்வ் பண்ணி விட தானே
அது என்னன்னா ஆஹ் அப்பா ஒரு மாதிரி சொல்றாரு தம்பி முன்னாட்டி ஒரு மாதிரி சொல்றான் அதனால என்னங்கறிறது ஆஹ்
ரெண்டு பேத்தையும் பரவச்சு பேசுங்க
அதுதான் அவனுக்கு வேலை இருக்காமா
உம்
அவனும் இப்பதைக்கு வர முடியல சரி நீ ரெனால தான் இருக்கு ஞாயி்த்துக்கழாம் வர சொல்லாம் அப்படி
ஸ்கூலுக்குள்ளே போயிட்டு வந்துட்டீங்களாப்பா
ஆஹ் இன்னைக்கு போயிட்டு விசாரிச்சிட்டு வண்டோபா
என்னாம் சொன்னாங்க
என்ன அதேதான்ப்பா பீஸு தான் நாங்க வந்து பதினெட்டு ரூபா இங்க பக்கத்துல எல்லாம் சொன்னப்போ பதினெட்டு ரூபா சொன்னாங்க நாங்க ஏதாவது கம்மி பண்ணி பேசலாம் அப்படின்னு போனா நம்மள கூட கஷ்டப்படுறவங்காம் இருக்காங்க- ஆமா சரி அது நமக்கு கம்மியா பேச போய் அவங்களுக்கு அந்த இது கிடைக்காம போயிருமோட்டு அப்படியும் எது கம்மி பண்ணாலும் ரெண்டாயிரம் ரூபா அந்த மாதிரதான் கம்மி பண்ணுவாங்க சரி அதுக்கோசரம் ஏன் போய் கணக்கு பாாரத்துட்டு
இல்லை இந்த வீட்டு பக்கத்தில் ஏதோட அக்கா இது பண்ணுற அப்படின்னு சொன்னாங்கள
சொன்னாங்க சரி நம்மளோட கஷ்டப்படுறவங்க இருக்காங்க அந்த ரெண்டு ரூபாய ஏன் கணக்கு பாரக்கணும்ட்டு சரின்னு சொல்லிட்டு பதினெட்டு ரூபாய் சொல்லிட்டு வந்துட்டோ ஸ்டார்டிங் உம்
இத வாங்கி தர சொன்னாங்க
ஆமா சொன்னாங்க அப்புறம் வந்துட்டு யோசிச்சோ சரி வேண்டாம் மத்தவங்களுக்கு யாருக்காவது யூஸ் ஆயிக்கட்டும் அப்படின்ட்டு ஸ்டார்டிங் வந்து பத்து ரூபா கட்டணும் இப்போ நம்ம ஒன்னாம் தேதி கட்டணும் பாப்பாக்கு பத்து ரூபா ஆஹ் பத்து ரூபா கட்டிட்டோனா அப்புறம் செப்டம்பர் மாசம் என்னமோ ஒரு நாலு ரூபா கட்டணும் டிசம்பர் மாசம் நாலு ரூபா கட்டணும்
அங்கேல்லாம் மலையாப்பா
ஒரே காத்து பாது மேல வேற இருக்குமா ஆராவது ஃபோலுரு சரியானா காத்து பாப்பாங்கல்லாம் தூங்குறாங்க எங்க வீடு ஒரே வேக்காடா இருக்கும் ஆஹ் ரொம்ப ஹைட அப்படிங்கறனால இப்ப ஜனல் சாத்திய இருந்தாலும் இந்த சின்ன கேப்ல கூட நல்லா காத்து வீடு நல்லா கூலிங்கா இருக்கு
நா இங்கில்லா மின்னல் அடிச்சட்டுருக்கு மனவர மாதிரி
ஓ ஆமா நீங்களும் அப்பார்ட்மெண்ட்லதான் இருக்கீங்க ஆஹ்ப்ப உங்களுக்கும் அந்த மாதிரிதான் இருக்கும் போலீங்கா
அலஸ்டடிதிக்கிற
ஓ உஹ வெளிய நட்டு இருக்கீங்களா இல்ல ஜன்னல் கிட்டியா
ஜன்னள்கிட்ட பாாரத்தா தெரித்து
ஓம் செரி செரி எங்களுக்குமே ஜனல் வந்டு கண்ணாடி மாரி தா இருக்கு
ம் ம்
ம் செரி செரி பாப்பாங்கல்லா என்ன பண்றாங்க வீட்டு்ல எல்லா சாப்பிட்டாச்சா
இல்லப்பா அ இனிமதா தான் சாப்பிடணு இன்னைக்கி கொஞ்சோ லேட்டே
ஓ
ஏ நானு உக்குக்ப் போலையா
ம்
வீட்டிலயே தா ந்தே
ஓ அப்படியா ச பாப்பளையே கூப்பிட்ருப்பீங்கன்னு பார்த்தே கூப்பிடல நேராயிடுச்சு
இல்லபாப்பா அபாங்க கொஞ்சோ விளையாண்டுக்கிட்டே இருந்தாங்க
சேரி சேரி
டைம் சரியா போயாச்சு
ஆ ஆமா வீட்டுல இருக்குபோதுதான குழந்தைங்களு வெளாடுவாங்க
நம்ம எதுட்டம்னா பொருண் ரொம்பதாசியாய்
ஓ
அவங்க அம்மா இருந்தா அமைதியா இருந்துக்கிறாங்க
ஏ அம்ம டரர் பீஸா
அப்டித்தா நினைக்கிறே நம்ம வெளியேக்க தா நமக்கொன் தெரில
அ
வீட்டில ஒருனால்ருந்து பார்த்ததா தெரியுது
அத அதா இல்ல யாரோ ஒரு ஆளுக்காவது பயபடனும்ல
அத நம்மகிட்ட அந்த அந்தளவுக்கு பயோ இல்ல
ஆ இல்ல வீட்டுல ரெண்டு பேர் இருக்கம்னா யாரா ஒரு ஆளுக்காவது பயப்பட்னு அப்பதா வந்து இப்ப இருக்கிற காலகட்டத்துல நாம சமாளிக்க முடியு ஆ என்ன சாப்பாடு
எப்பாப்பா எக்கி ஊற்றியிருந்தான்ன இ சாம்பார்
ஓ
எனக்கு பிடிக்காதய்ட்டோ
ஏன் இட்லி சாட மாட்டீங்களா
சின்னலருந்த சாப்படறதில்ல பா
அப்ப தெரிஞ்சுட்டே இட்லி ஊட்டிருக்காங்களா
ம் வேனேன்னே
அ தா தா அதா
அம்மால்லா நா சின்னதுலருந்து சாப்டமாட்டேங்கனால எனக்கு தனியா தோச ஊத்தி கொடுப்பாங்க
ஆ
அவுங்ளுக்கெல்லா அண்ண கேக் லம்மே திட்டி ஏக்கோ
ம்
ஆ வீட்லயே அப்டிதா சின்னதுல இருந்தே
ஒஹோ
மேரேஜானா மாறிருச்சு
செர் செரிப்பா
மாரிதன ஆவுனு
ஆமா அது உங்க வீட்லயு கொழந்தைங்கலா இருக்குல்ல இட்லி தான சாப்டுவாங்க
அது அதுதா
ம்
என்ன வந்துச்சி
ஆ
அந் டேஸ்ட் புடிக்கக மாட்டிங்குது
அப்பா தொண்ட மாரி ஏதாவது கொழம்பு சிக்கன் கொழம்பு மட்டன் கொழம்பு அந்த மாரி ஏதாது மாத்திக்க வேண்டியத
இருக்கற நாலு இட்லி சாப்ட்டு இது சிக்கன் கொழம்பா
அ
அடி தா விழுகு வீட்ல
ஓ அப்ப அவங்க என்ன சொல்லுவாங்கனா இனிமேலு அ இட்லி ஊத்த வேண்டா நா தோசயோ ஊத்திக்கிற அப்டின்டுருவாங்
ஞாயிராச்சா வேல குடுத்தம்ன
ஆமா இது எல்லார் வீட்லயு பொதுவாவே நடக்கறது தா
ம் ம்
அ
உங்க வீட்ல எல்லாமே ஆய் இட்லி சாப்டுப்பாங்ளா
நாலா சாப்ட்ருக்க பா பாப்பாங்க சாப்டுவாங்க எங்க வீட்டுக்கார் மொதல்ல அப்டிதா இருந்தார் நாங் மாத்திட்டோ
அதா அதா
அப்பற என்ன பண்றது கொழந்தைங்கன்னாய்ச்சி சிலிண்ரு தட்டு ப்பாடு வேற
அது
அப்ப நம்ம சிலிண்டர்லா கம்மியா இது பண்ணணு அப்புடின்னா எண்ண அதல்லா வந்து நைட் டைம் சேத்திக்கிறல்லா இதுதா ஓடம்புக் கஷ்டந்தா அதுலா
கடைக்குதாப்பா சிலிண்டர்லா
ஆ எதோ ஆ ஒரு சில ஒரு சில பேருதா ரெண்டு மூணு நாள்ல வருதுங்குறாங்க ஆனா எங்களுக்கலா ஒரு வாரத்துக் மேல ஆக்கிறாங்க அஞ்சு நா ஆறு நாள் ஏழு நாள் ஆக்கிர்றாங்க
அதுதா
ஆ அது வேணுன் பண்றாங்களா என்ன ஏதுனே தெரியல
இல்லப்பா இந்த டைம் என்னனா எல்லா பக்கமேதா இதாகுது இதுல என்னனா அந்த சிலிண்ட்ரு போட்றவுங்க செம்மயா இது பண்றாங்க சிலிண்ட்ரு கரட்டா கொண்டு வந்து தர மாட் டிக்கிறாங்க
ம் ம் ஆ
ஃபஸ்ட் எல்லா அப்டிஇல்ல கரெக்டா கொண்டந்து
அதா அதா
இப்ப அவுங்க கைல தா இதா இருக்கு
ஆமாப்பா
ஒரு ஃப்ரெண்டு வீ்ட்லயு அந்த மாரி ஆச்சு அவுங்களுக் பாத்திங்னா அ கடவீதிக்குள்ள இருக்காங்க அவுங்க வந்து இங்க வர்லா சுண்டக்காமாத்துர் தாண்டி வந்து சிலிண்டர் எடுத்துட்டு போறாங்க
ஓ அங்க இருந்து வ ஆ
நமக்குல்லா வீட்டு பக்கத்துலயே இருக்கு இதுக்கு அலையறக்கே நம்ப சத்தம் போட்டுட்ருக்கோ
செர் சேரி
அவுங்ககிட்ட சொன்னா எங்கயு நா‌ வந்து பேச முடிய மாட்டெக்குதுங்க
ஆ
ஏங்க அதுக்குனு இவ்ளொ இதா னவு போய் சிலிண்ட்ரு போய் எடுத்துட்டு வர முடியுமா
அதா அதா
இதா பக்கமா இருந்ததுனா கூட சேரி நம்ம போ எதா‌ அட்ஜஸ்ட்மென்ட் பண்ணிக்கலா இதுக்கு கமிஷன் காசு வாங்கிறாங்க
அதா அதா அ சேரிப்பா நீங்க இன்னைக்கு லீவு அதனால மதிய தூங்கிருப்பீங்க நாங்க வந்து தூங்கல அதனால அப்டி தூக்கோ வருது கண்ணு சொக்குது
சேய் சேய் சேய் சேய் தூங்குங்க
ஆ சேரி ஆ சேரி